ஹலோ ஹலோ
ஹலோ ப்ரோ
ஆஹ் சொல்லுங்க பிரதர்
ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ
ஆஹ் சாப்ட்ட பரோ நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்பிட்டோம் ப்ரோ எப்படிக்கிறீங்க
இருக்கான் ப்ரோ நீங்க
ஆஹ் ஃபேமிலில ஓகே ப்ரோ டன் அங்க ப்ரோ வீட்டுல எல்லா நலமா
ஃபைன்தா ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ என்ன ப்ரோ சாப்டீங்க
ஆமாம் ப்ரோ இட்லி தான் ப்ரோ சாப்டேன் நீங்க
ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ நம்ப ரைஸு சாம்பார் ப்ரோ
சூப்பர் ப்ரோ
ஓகே ப்ரோ
வேலை எல்லாம் எப்படி ப்ரோ போகுது
ப்ரோ ஒர்க்கு போகணும் ப்ரோ மார்னிங் போகணும் ப்ரோ நம்மளு நைன்அவர் நைன் டுடே சிக்சோக் கிளாக் ப்ரோ போயிட்டு ஆஹ் அதுதம் ப்ரோ உம் இங்க கயிடு வந்தோம் ப்ரோ இல்யே நாள் பரவாயில்ல ப்ரோ வேல் ஏதோ நினைச்ச மாதிரி இல்லன்னா கூட ஏதோ போய்ச்சுப்றோ
எல்லாமே நல்லா நல்ல முடிச்சிருக்கும் போயிட்டுருங்க அவ்வளோதான் இன்னைக்கு நளன்னு நாளைக்கு நாளன்னு நமக்கு இந்தான நடக்கிறது அவ்வளதான் நட உண்மையிலுமே இது தான் நடக்கும்
கரைடு தாம் ப்ரோ
நமக்குத் தேவை என்ன ஹெல்து நம்ம ஓடுறது எதுக்கு சம்பாதிக்கறத்கு சாப்பிடடுறதுக்கு சாப்பிடுங்க நல்லா வீட்டுல உள்ளவங்கள பாத்துங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்ப ல்லே கொடுத்துருங்க
சரிங் ப்ரோ சரிங் ப்ரோ
மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்
சுடு கும் ப்ரோ சினி பீல்டுல யாரு ப்ரோ புடிச்ச ஆக்டர் யாராவது இருக்கிறாங்களா
அப்படல்லாம் யாரும் இல்ல அம் புடிச்ச ஆக்டர்ல்லாம் இல்ல நமக்குங்க நம்ம நம்ம வேலைய நாம க இருக்கு அதனால அதலாம் பெருச இன்டரஸ்ட் இல்லை பட் ஒரு படம் இன்டரெஸ்ட்டா பாக்கலாம் அப்டின்னா தனுஷ் படம் பார்ப்பேன் புடிக்கும் நல்லா இருக்கும் பாக்க
ஓ ஓகே ப்ரோ
உம் உம் மத்தபடி எதும் பெருசா -பெருசா அந்த தியேட்ரு மூவி அதெல்லா பெருசா ஒரு மூணு மணி நேரம் வேஸ்ட்டா போற மாரி இருக்கும் ப்ரோ ஒரு நாள்ல அந்த அந்த மூணு மணி நேர வெளில இருந்தே அப்டின்னா என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தே அப்டின்னா அது வேற மூணு மணி நேரோ போறதே தெரியாது அந்த மூணு மணி நேரத்த போய் நான் அந்த சேர்ல இருந் ட்டுக்குள்ள உக்காந்துட்டு இருக்றது எனக்கு அது கம்ஃபர்ட்டபுளா இருக்காது ப்ரோ
நீங்க எங்க உங்களுக்கு சினிமான போல
ப்ரோ ஏ சினிமாலாம் என்ன ப்ரோ நீங்க சொல் நீங்க செஞ் நீங்களே சொல்லிட்டீங்க ப்ரோ
ஹம் இல்ல என்னோட- என்னோட ஒபீனியன் இப்ப நான் என்னா எனக்கு இருக்கிறத வந்து நான் இன்னொருத்தர்ட்ட திணிக்
இல்ல- இல்ல ப்ரோ கரெக்ட் ப்ரோ இல்ல- இல்ல ப்ரோ நாங்க நான் சொல்றது வேற ப்ரோ நீங்க சொல்ட்டீங்க நீங்க தனுஷ் படம் மட்டும்தா பாப்பேனு எத நீங்க அந்த கோர் கான்செப்டுக்காக அது மாரி இருக்குது படோ ஆஹ் அதுதா ப்ரோ நம்மளுக்கு புடிச்சது தீதாம் ப்ரோ தனுஷ்தா ப்ரோ
உம்
உம் மத்தபடி மூவி செரி நம்மளுக்கு ஒரு நல்ல படோ வந்துச்சுனா நா பாப்பே ப்ரோ மத்தபடி ஹாலிவுட் படோ சைடு பாப்பே ப்ரோ
ஆ நமக்கு ஹாலிவுட்லா ஒரு லைக் மணிஹெய்ஸ்ட் எல்லா ஒரு நாலு வாட்டி பாத்திருப்பே அஞ்சு தேஷா
அ அம்பது அறுவது வாட்டி பாத்துட்ட ப்ரோ ஆஹ் அதுதா ப்ரோ ஆ
ஆ ஹாலிவுட் படம்னா சொல்லுங்க ஹாலிவுட் படம்லா நா நெறைய பாப்பே சீரீஸ் வெப் சீரீஸ் ஆ கண்ட்னியூஸா பாக்கறே கண்ட்னியூ பண் அதான்
நானு இந்த எனக்கு சீரியஸ் இப்போ இது பண்றதுனால ப்ரோ அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய படம் ப்ரோ இந்த நைண்டிஸு ட்டுவண்டிஸு எல்லாரு வேற மாதிரி எடுத்திருந்துருப்பாங்க ப்ரோ காசஸ்
மார்ட்டின் காஸ்ஸ் ஆமா அவரு கூட நல்லா இருக்கும் அவஞ்சேர்ஸ்ல உள்ள போனாலே ஒரு
அது ஆமா ப்ரோ அது வ க்குள்ள போயிட்டு அது அது இன்னும் ப்ரோ எனக்கு எனக்குள்ள இருந்த ஒரு இது வந்து அவஞ்சர்ஸ் தான் ப்ரோ தீர்த்தே வச்சாங்க அஹ
ஸ்டார்டிங் அவஞ்சர்ஸ் எங்கே ஆரம்பிச்சுசுன்றது இப்போ லாஸ்ட்டா எங்கே முடிஞ்சது அந்த ஒரு டிராவல் முடிக்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகிடும் நீ கன்னிசா பார்க்கணும்னா
இப்ப ஏதோ புதுசா லாஸ்ட்டா ஒண்ணு வரப்போகுது ப்ரோ தூம்ஸ்ட்டே னு
வீட்டக்குலாம் பார்த்தேன் பாப்போ என்னதா உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு மார்வல்னாலே நல்லா தான் இருக்கும் மேபி மார்வலில் குற சொல்ற மாதிரி கது
டோனி ஸ்டார்க்கு வேற இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இந்த மாதிரி ஆயிச்சு ப்ரோ மத்தபடி தெ வேர்ல்டு் பிக்கெஸ்ட்டு வில்லைனாலே தானஸ் தான் ப்ரோ
ஹம் ஆமா நமக்கு லைக்கு தாரு தான்
ப்ரோ நீங்க அப்டியே நீங்க நிஜமாவே ப்ரோ மீ டூ ப்ரோ
ஆஹ் அங்க அன் அ அந்த லிஸ்ட்ல லைக்னா தார்
ஆமா ப்ரோ இடி மின் இடி மின்னல்களின் அரசன்
ஆஹ் தார்ந்து பார்த்தாலே
அந்த மார்வெள்ளே நல்லா ரோல்னா ஆஹ்
ஆம் ப்ரோ
பாக்கலாம் இப்ப எங்க ப்ரோ எங்க வேலைக்கு போறது வீட்டுக்கு போறது இங்க ஒன்னுத்துக்கும் டைம் இல்ல
கமிட்மெண்ட்ஸ் ப்ரோ அது தான் ப்ரோ நம்ம அது பண்ணி ஆகணும் அது தான் ப்ரோ ஆ
ரெஸ்பான்ஸ்பிலிட்டி கமிட்டிபண்ணாம நம் கையில் எடுத்துட்டோம் அப்பின்னா இதெல்லாம் சாக்கரிபேஸ் பண்ணனா பண்ணிதான் ஆகணும்
ஆமா ப்ரோ
இதுக்காக அத விட முடியுமா இது என்ன எப்போவேணா பாத்துட்டு போயிடலாம்
ஆமா ப்ரோ ஒண்ணு இழந்ததான் ப்ரோ ஒண்ணு கெடைக்கும் அப்படியா ம்
நம்ம லைஃப் பாக்குறதுக்கு எங்க கிழிது அடிக்கிறவெய்யிளுக்கு
ஆமா ப்ரோ அங்க என்ன ப்ரோ இரைன் கெயின் எதவது வந்துஷா ப்ரோ
இங்க எங்க இரைனு ஒரே ஒரே போய்னதான் இருக்கு
ப்ரோ டைமிங்கில ரிலிங் கடிக்கிரிங்கா ப்ரோ நீ நிஜமாவே அட்வைஸ் பண்ற ப்ரோ
ம் எங்க போனாரே
ப்ரோ
ஹ
இல்ல ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ
க வெளில போயினே இருந்த
ஆஹஹ புரியுது ப்ரோ உ
என்னா ப்ரோ அடுத்த ட்ரிப்பு எங்க ப்ரோ எங்கனு பிளான்பண்ணிக்கிறீங்க
அடுத்த டிரிப்பு எங்க இங்க ஒன்டே ஒன்டே ட்ரிப் இப்போ எல்லாமே சுத்தி வந்தாச்சு தடா ஃபால்சு ஆரை ஃபால்சு வி ஜி பி இதெல்லாம் இந்த இடல இந்த சண்டே சண்ட சண்டே ல வீக்
வீக்கெண்ட்ல ஆஹ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
இதுக்கப்புறம் சுற்றி பாக்கணும் நா ஒரு நாலயிடும் லோக்கலே எதுவும் பெருசாக இல்ல நைட் ரவுண்டஸ் தான் நமக்கு எப்போதுமே பிடிக்கும் இப்பயும் ஒரு ஒரு ஒன்ரு இன்னொரு ஒரு ஹாஃப்ஹவர் ஹாஃப் நவருக்கு அப்புறம் அவைலபிள் இல்லை நாம்மா மொபைலத் தூக்கி ஓரமா வச்சிட்டு பைக் எடுத்துஅப்டே சுத்துனான சொர்கம்
ம் ப்ரோ வேற மாரி அது ஒரு தனி வைப் ப்ரோ உம் நிஜமாவே ப்ரோ
நமக்கு மார்னிங்க விட நைட்டுதா கொய்ட்தா நமக்கு பிடிக்
ஆஹ் சைலன்ஸ் நிஜமாவே ப்ரோ
இருந்தா போலா பிரச்சன கெடையாது ஆனா நைட்ல பெருசா இப்போ இப்ப உள்ள சீக்வன்ஸ்ல நைட்ஸ்ல வெள்ள பெருசா என்ஜாய் பண்ற மாரி இல்ல நம்ம ஃபிரண்ட்ஸா சுத்தறது இப்பல்லா மத்தபடி பகல்ல வெள்ள போறது வந்து ரொம்ப கஷ்டோ அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு நம்ம வீட்லயே இருந் அதெல்லா ஆஃபீஸ்ல போனம்னா ஏஸ் டிவி போட்டமா உக்காந்தமா திருப்பி இனி எந்த்ச்சு வந்தம்னா
ஆமா ப்ரோ ப்ரோ இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கோ இருக்கா ப்ரோ
அதல்லா நமக்கு இல் இல்ல எப்பயாவது
ஆஹ் ஆஹ் ஓகே ஓகே ப்ரோ அது இல்ல நீங்க அதுதா ப்ரோ ஏன்னா நைட் டிராவல்ஸ் வேற இத் பாத்துக்குறீங்க அந்த மாரி அததுஎல்லாம் போயிட்டு ஏதாவது
லெமன் டீ தான் நம்ம அப்டியே பிரேயில் பக்கம் போனோம்னா கிரேப் டீ லெமன் டீ கெடைக்கும் ஒன் ஆப் தஸ் மஸ் ஜாய்ஸ்ட் சூஸ் பண்ணு அடிச்சட்டோம் அதுக்காக வேணா இங்கேயந்கிளையையும் போயி்டட்டு அது வந்து எப்போதுமே வளர்க்கம் அது அதது அசுஷூலா போயிட்டு வருதுது எவரி டே அதனால அதுனால அது நாலு போப்பர் எப்டியும் எனக்கு தெரிஞ்ச வரையும் நீப்படின்னா எப்டியும் டி காபி ரை பண்ண மாட்டிங்க
ப்ரோ எனக்கு அது தெரிஞ்சு இல்ல ப்ரோ ஆனா எனக்கு வந்து புடிச் புடிச்சது வந்து காபி தான் ப்ரோ காபி ரொம்ப பிடிக்கும் ஆனா என்னைய தேடி நெறைய வரது தீ அழவ வரும் அது என்னு தெரியல ப்ரோ
நம நனக்கு
அததுல்லாம் வாழ்க்கல்றங்களா ப்ரோ ஆட்டோ பின்டி எதுல்லாம் எல்லாம் டிச போயி
ணும்ன்னா எனக்கா போராது கெடைக்கது கெடைக்கது கேட்டது
அப்டி அப் அதுதான் ஃரோ அதுதான் கிடைச்சதச்சுன்னா அது இது பண்ணி
அதுல சந்தோஷமா இருந்தா போதும் நம்ம அதுக்கு திருப்பி நீங்க ஹெல்த பாத்துங்க
செரிங்கா ப்ரோ
ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க நம காலாம் வேல பாக்கறோனா நைட் இப்ப தூங்குனாதா அடுத்த நாள் வேலகி அடுத்த நாள் கால்ல போகரதுக்கு கரெக்டாக இருக்கும்
நீ ஓகே ப்ரோ நீங்களும் உடம்பு பாத்துங்க ப்ரோ வீ் பண்ணலாம்ரோம் வீடல வீட்டுல எல்லாரும் கேட்டுதான் சொல்ல ஹலோ
கண்டிப்பாப்ப கண்டிப்பா
செரி செரிங்க ப்ரோ ஓகே ப்ரோ